ஹலோ ஹாய் ப்ரோ எப்டி ப்ரோ
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ எப்டி ப்
நல்லா இருக்கரோம் ப்ரோ டிப்பனா சரியல
ஆஹ் ஆச்சு ப்ரோ சாப்ட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டாச்சு
செரி செரி உ டிப்பன் சாப்பிட்டீங்க எப்டி ப்ரோ சமைக்கலாம் தெரியுமா சமைச்சு சாப்பிடுவீங்களா
இல்ல ப்ரோ வீட் வீட்டுல சமைப்பாங்க ஹலோா வீன சமப்பாங்க ப்ரோ வீட் வீட்டுலே சமைப்பாங்க நம்ம சாப்றத மட்டும்தான் ஃபிரண்ட்ஸ் ஓட ஒரு வா க்கியாமா பிரியாணி சமச்ச வச்சிருவோம் நாங்க பிரெண்ட்ஸோட ஒரு டைம் பிரியாணி சமைச்சிருக்கோ அதுதா பர்ஸ்ட் நான் சமைச்சது அங்கதான் நல்லா இருந்துச்சு பிரியாணி பிரியாணி சமைச்சோம் ச சமைக்க தெரியுமா உஙகளுக்கு பிரியாணி
எனக்கா ப்ரோ ஆஹ் இல்ல ஆனா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்திருக்கு
நாங்க சமைச்சோம் சூப்பரா இருக்கும் பஃஸ்ட்டு வந்து எண்ண உத்தி பட்டைலவங்கலாம் போட்
ம்
பன் அ கிராம்பு அந்த எ பிரியாணி எல
ம் ம்
போட்டிங்கனா கொஞ்ச நல்லா இருக்கு கொஞ்ச அதிகமாவே போடுங்க அப்பதா கொஞ்ச நல்லா இதாவு டேஸ்ட்டாருக்கு
ம் எப்டி ப்ரோ ஆரம்பிச்சிங்க சமைக்க
இல்ல அண்ண வந்து சாப்பட்லா அப்படின்னாரு
ம் ம்
செஞ்சு சாப்பட்லா அப்டின்ட்டு அப்டியே செஞ்சதுதா ப்ரோ வெங்காய எல்லா கட் பண்ணிட்டு மழ வேற நாங்க செய்யும் போது
ம் ம்
வெங்காய எல்லா கட் பண்ணி செஞ்சு சாப்ட்டம் ப்ரோ மழ காத்து ஃபுல்லா பண்றதுனே தெரில அதுலே கட்
எப்டி எத்தன பேர்ல்லா சேந்தீங்க எவ்வளோக்கு கறி எடுத்தீங்க உம் உம்
அது பாத்தா கடைசில பெரிய டிவிஸ்டா போயிடுச்சு மூணு பேர் எல்லாச் சேந்து சமச் சு வெறகுல்லா நளஞ்சிடுச்சு மழ வரன் து அதையே திருப்பி சூடு பண்ணி நெருப்புல போட்டு அதையே நாங்க செஞ் ஜோ
உம் உம்
கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அப்பறம் பாத்தா
உம்
நா வந்து ஆ ஃபிரண்டு தா அப்டின்னு வராங்க ரெண்டு பேரு செரி என்ன பண்றது நம்ம செஞ்சது கம்மி தானே அப்டின் ட செரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க போட்டு செஞ்சோ டக்குன்ன கடையில வயந்து
உம்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சனாங்க பத்தா எல்லாம் போட்டுப்பான் ஆ உப்பு போடக்கோன நாங்க செரியா மெயின் உப்புதான் உவே போடல நாங்க சுத்தமா கொஞ்ச தான் போட்டிருக்கோம் அது பத்தா ஒரு மாரி ஆயி ச்சு பிரியாணி உப்பு இல்லாம ரொம்ப சப்புட்டு அன்ப ஃப்ரெண்ட்ஸ வந்து ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி ட்டு அவுங்க வங்கின ஆங்க ம கிரேவி வேற செஞ்சோம் நாங்க அ டிஃ சைடீஸ் கிரேவி செய்யவே சரி உப்பு இல்லாதனால கொஞ்சோ ஓகேவா இருந்துச்சு கிரேவி ஊத்தின்னனு சாப்படும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு எத்துனு போலான்னு பாத்தா உப்பு சுத்தமா இல்லையா எப்டி சா சாப்டுவங்க வீட்ல அப்படின்ட்டு சொல்றாங்க எல்லாம் செரி நெக்ஸ்ட் டைம் நல்லா செய்யலாம் அப்டின்ட்டு யாருக்குமே சாப் ட மாரியே இல்ல பிரியாணி அப்புறம் என்னன்ன சாப்பிட்ட மாரே இல் ஒரு மாரி இருக்கு அப்படின்னா சரி என்ன பண்றதுன்ட்டு சரி வாங்க நைட்டுக்கா ஹோட்டல் போகலாம் மதியானத்துக்கு செஞ்சு சாப்பட்டுல்ல நைட்டுக்கு என்ன வெளியனும் போகலாம் நல்லா சாப்பட்டு வரலாம் அப்படின்னு இருந்தேன் நானே வாங்கி தரேன் அப்படின்ட்டு அப்புறம் நாங்க போய்ட்டு இங்கே லோக்கல்லே
உம் உம்
கடையில போயிட்டு மந்தி சாப்ட்டோம் மந்தி பிரியாணி சாப்ட்டோம் அந்த் நல்லா இருந்தது சம்பந்தி
உம் உம்
நல்லா சூப்பரா இருந்துச்சு
சரி சரி ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
மந்தி நல்லா நம்மளே கூட செய்யலாமாமே மந்தி ஈஸியா செய்யலாமா ஆமா நார்மலா செய்யலாமா சரி நெக்ஸ்ட் டைம்ஸ் செஞ்சு பாக்கலா அப்டின்னாரு அண்ண
ம் ம் ஆ கேக்குது ப்ரோ லைட்டா பிரேக் காட்சி சென்ற எல்லா இப்ப ஓகே
டவர் இஸ்சு ப்ரோ
ஆ ஓகே ஓகே
செஞ்சு சாப்ட்டு வேணா நம்ம வேணா இது பண்ணலாம் யார்கனா செஞ்சு தரலாம் அப்டின்னாரு அண்ண சேரிங்கண்ணே அப்டின்னு சொல்லிட்டு அப் நீங்கனாலு அதோட சாப்பிட்டு வெளியே வந்து ஜூஸ் எல்லா குடிச்சிட்டு
ம் ம்
கெளம்பி வந்துட்டோ ப்ரோ மழைலையே நெனஞ்சின்னு வந்தோ என்ன ஒன்னு மழ தா அதிகமா பேஞ்சி
ஓகே ஓகே ப்ரோ
ர ஃபோன்லாம் நனஞ்சிருச்சி வேற
ம்ம் ஒகே ஒகே ம்
நா நல்லா இருந்துச்சு ப்ரோ நீங்க என்னமாரி செஞ்சு சாப் க்குதுங்களா
என்ன ப்ரோ
கேங்கா நீங்க எதனா செஞ்சு சாப்ட்ருக்கிங்ளா
கேங்கா சமைச்சதில்ல ப்ரோ ரீசென்ட்டா பர்த்டே போச்சு சமைக்கலானுதா பாத்தோ நாங்ளா எதுனாச்சு சமைச்சு எல்லாருக்கு சாப்பாடு போடலா அப்டின்னு சொல்லி சொன்ன ஆ சம அப்பற ஆரம்பிக்கலா அப்டி இப்டின் சொல்லி சொன்னானுக அப்பற கடைல வேணானு சொல்ட்டு அதையடுத்து வெளில போய் கூட்டினு போய் ட்ரீட்டு வைங்க அப்டின்னானுக செரின் நா ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துட்டு போனே பெருசா சாப்ட மாட்டாங்க ரெண்டே பேருதா இருக்காங்கன்னு சிக்ஸ் ஹண்ட்ரடு எத்துட்டு போய் நின்னா என்ன வந்து நா சரி நா பெருசா என்ன ப்ரோ சாப்பட போறாங்க அப்டின்னு நெனைச்ச நானு எங்கிட்ட அப்போ பெருசா பட்ஜெட்டு இல்லையா செரி அதனால நா பாத்தே மிஞ்சி போனா ரெண்டு பேரு என்னா சாப்பிட போறாங்கன்னு நெனைச்சே
ம் ம்
இன்னொருத்தர கூப்ட்டாரு எ எ பெரிம்மா பைய அது எடுத்து பாத்தா அவரு வந்ததுமே செரி ஹெவி ஆயிடுச்சு சேரி ஒரு முன்னூறுபா அவ எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு எயிட் ஹண்ட்ரடுக்கு அப்டியே ட்ரீட் வெச்சர்லானு நெனைச்சே பாத்தா சாப் ஃபஸ்ட்டு நாங்க ரொம்ப ஆவரேஜாதா ப்ரோ சாப்ட்டோ ரொம்ப பெரிய ஹோட்டலும் போல சின்ன ஹோட்டல்தா அது போய் சாப்பிட்டு பில்லு பாத்தா அதுவே தௌசண்ட் ஹண்ட்ரடன் சம்திங் வந்துருச்சு சேரின் சொல்ட்டு அதய கட்டிட்டோ கட்ன அடுத்த செக எண்டு ஜூஸ் வேணுன்னாங்க ச்சரி ஓகே ஜூஸ் தரே அப்டின் சொல்ட்டு ட்டு போனா சரி ஹண்ட்ரட் போவோன் பாத்தா அங்க டூ ஹண்ட்ரட் போய்ச்சி சரி ஓகே பர்டே ட்ரீட தான கேட்டாக் அப்டின் சொல்லி சொல்ட்டோ அதுக்கடுத்து அன் நேறா அம் அவங் கிட்லா முடிச்ட்டு அவ்ங்கள வீட்ல எடுத்துட்டு வெய் விட்டு வீட்ல ஒக்காந்தே
ம்ம்
ப்பமே யவ் ஸ்கூல் ஃப்ரண்ஸ் எங் ஃபோன் பண்ணாங்க
ஆ அப்பிடியா
அ வாடா ரீமின் இ பிச்சி ரொம்ப நாள் ஆச்சு உங்கலல்லா பாத்து ரொம்ப நாளாட் ச்சேரி சரி கூப் ட்டானுங்க அதுனால ச்சரி அங்க போ அங்க போனா எங்க மிஸ்ஸு வந்ட்டாங்க அவ்ங்க கூட உக்காந்து ஜாலெட் டைம் ஸ்பெண் பண்ணிட்டு வீட்லன் கேர்ள்ஸ எப்டி நாங்க நீங்கவ் வெள்ல ஹோட்டல்ல போய் சாப்பறன் சொல்லி சொல்றீங்க நாங்க எப்டி ஹலோ பண்றதுன் சொல்லி கேட்டாங்க அறோ ஃப்ரெண்ஸுக்கெல்லா ஃபோன் அச்சி ஒரு கார் உசாரு பண்ணி அப்புறோ இந்த மாரி கார் இருக்கு சேஃபா கூட்டு போய் கூட்டு வந்துருவோ அப்டின்னு அவ பேரண்ட்ஸ் கிட்டல்லா பெர்மிஷன் கேட்டு டென்ஷன் அவங்கள கூப்டுட்டு வந்தோ வந்து அதுக்கடுத்து ஆ ஹோட்டல்ல போய் சாப்ட்லான்னு முடிவு பண்ணோம் ஆனா நா என்னங்க நாங்க என்ன பண்ட்டோ நேரா போயி ட்டு எங்க மாமோட தோட்டத்துல போய் உக்காந்துட்டோ உக்காந்து சமைக்கலான் சொல்லி ப்ளன் பண்ணி ஒரு டூ அவர்ஸ் கிட்ட ஜாலியா உக்காந்து பேசிட்டு இருந்தோ சமைக்கலான்னு கடைசில பாத்தா நான்னு இது வெள்ளையா வருது ரொம்பா ட்டு என்ன பண்றதுன் தெர்ல அப்டின் சொல் அப்படி சொல்லிட்டு டைம் ஆகுது எல்லாருக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம மரம் ஏறத் தெரியும்னு சொல்லிட்டு தேங்காய் மரத்துல ஏறிட்டான் மேல ஏரியல தேங்காய் அறுத்து போட்டா எல்லாரும் வெட்டி வெட்டி குடிச்சுட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணி எல்லாத்தையும் குடிச்சுட்டு அதுக்கடுத்து இறங்கும் போது கீழ வெளுத்து கை கால்ல்லாம் தேய்ச்சுக்கிட்டான் அப்றம் அவன் ஜு கொஞ்ச நேரம் இருந்து சிரிச்சு நின்னோ பிச்சு எல்லாரும் திட்டினாங்க என்டா கீழே உழுந்திருக்கா அவன பாத்து சிரிக்கிறீங்களேட அவன கூப்டு போங்கடா ஏதாவது கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருேங்கடா அப்டின்னாங்க அப்புறம் வீட்டுல இருந்த டின்ஜர் பஞ்செல்லா வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஃப்ரோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃபுட்டுக் டைம விட ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு என்ன பண்றேன்னு தெரியாம நேர கூட்டிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போய் உக்காந்து சாப் டாங்க சாப்டா அங்க கிட்டத்த ட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட பில் வந்துருச்சு என்னா பண்றனதே தெரியல ஆ சரி இவள பேரு சாப்டாங்க சிஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட பில் வந்துருச்சு அப்புறம் எனக்கு ஒரு என்ன பண்றன்னு தெரியாம முழிச்சுட்டு உக்காட்டு இருந்தேன் அப்புறம் வெளியில கொஞ்சம் காசுவாங்க வீட்டுல கொஞ்சம் காசு வாங்கன்னா ஏன் கிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த வந்துச்சு மொத்தமாவே சேத்து மீதி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும் போது அப்புறம் டக்குன் உடனே என் ஃரெண்ட்ஸு கேங்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டடுச்சு அவாங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாரி நீங்க ட்ரீட்டு் வைங்க நீங்க இன்னும் வைக்கவேஇல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கடுத்து அவங்க சரி ட்ரீட்டு தானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பில்லலை ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் பே பண்ணிட்டோம்
ம்
ஃபுல்லா காலி ஆயிடுச்சு
ட்ரீட் நடந்தாலே எப்படியோ பைஃவ் தௌசண்ட் ஆயிடும் ஃப்ரோ
ம் ஆமா ஃப்ரோ சும்மா நார்மலா கூட்டு போண்ணாலேயே உங்களுக்கு இதுக்கு காசு அதிகமாயிருந்து அது எடுத்து என்ன பண்றது தெரியாம
நீங்க ட்ரீட் அப்டி வைக்ற நாளே ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வச்சிருங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்களா வச்சு ல்ல நீங்க நினைக்கிறத விட டபுளா போயிடும்
உஹம் உம் அதுக்கடிச்சு ஸ்வீட்டு கேட்டாங்க எல்லாத்தையும் சாப்டு முடிச்சுட்டு முட்ட முட்டாய்னு ஒரு ஸ்வீட்டு ஃபேமஸ்ஸு அத வாங்கி அ இல்ல ப்ரோ அது வெளியூர்ல ஃபேமஸு அ அது எங்க ஆ பிரான்ச் ஒண்ணு இருந்துது சோ அதனால எங்க ஊர்லியு அது கொஞ்சோ ஃபேமஸு அ அங்க போய் வாங்கி கொடுத்தே எல்லா சாப்ட்டாங்க சாப்ட்டு முடிஷ்ட்டு திரும்ப எல்லாரையு கார்ல எ-ஏத்துறே மாம் வந்து கார்ல தா வந்தாங்க திடீனு எனக்கு பைக்ல வரணு போலதுன் சொல்லி ஃப்ரெண்டோட ஏ றி பைக்ல உக்காந்துக்கிட்டாங்க அப்புறோ மாமோட பசங்க அ கூட படிச்ச கேள்ஸ் மட்டு உக்கார வச்சுட்டு நா ஓட்டிட்டு வந்தே எ கேங்க்ல வேற யாருக்குமே காரு வேற ஓட்ட தெரியாது அதனால நான தா ஓட்டியாவ் னு நானு பைக்ல என்ஜாய் பண்ட்டு வரலான் பாத்தா முடி வேல அப்றோ கடைசியா கார்லே அப்டே பொறும்யா வீட்டுக் வந்து சேந்துட்டோ அவ்ளோதா நாங்க பெருசாலா சமைச்சில்ல சாப்புட்டுதில்ல ப்ரோ சின்ன வய்சுல ரொம்ப சின்ன வய்சுல இந் கூட்டான் சோரு ஆக்கி சாப்ட்வோ பாத்தியா அததுதா ப்ரோ அதுக்கடுத்து சமைச்சதே
நீங்க சமைச்சு பாருங்க பிரியாணி எல்லா சமைச்சு பாருங்க காங்கா சேந்து நல்லாருக்கோ ஏன்னா கொஞ்சோ ப்ராசஸ் அதிகதா அது ஆனா செய்யும் போது நல்லா ஜாலியா பாட்டெல்லா போட்டுட்டு ஒன்னு ஒன்னுத்தா எத்துனு வந்து ஒரு ஒரு வீட்ல ஒன்னு ஒன்னு எத் து வந்து செஞ்சங்கன்னா சூப்ராருக்கூ அப்புறோ அப்டியே எலையால ல்லா வாழையெல அறுத்து எங்கன்னா ஒக்காந்துன் சாப்ட்டீங்கன்னா நல்லாருக்கூ சூப்பரா டைம் பாஸ் ஆவு நல்லா அது தோப்புல போயின் பண்ணீங்கன்னா உன்னு கொஞ்சு நல்லாருக்கூ நீங் வேன்னா டைம் ட்ரை பண்ணி
செரிங் ப்ரோ ட்ரை பண்ணி பாக்குறே இப்ப செக்கேன் கால் வேற வருது ப்ரோ அ திருமணோ ஆயிச் ஃப்ரீயா இந்தா பேஸ்லா
அ ஓகே ப்ரோ பாய்
பாய் ப்ரோ